எப்டி இருக்கு
ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே இன்னைக்கு பாத்தோம் அப்படின்னா இப்பல்லா நம்ம வந்து எவ்வளவோ நீர் வகைகள்ல்லா நம்ம நீர்லா அதிகமா பயன்படுத்துறோம் தண்ணி அப்படின்றது எவ்ளோ ஒரு முக்கியமாயிடுச்சு அப்படின்றதே பாக்கலா ஏன்னா இப்ப எந்த ஒரு இப்ப நம்ம வேலைக்கு போறோனாலு சரி ப்போ சமயல் டென் சால் சரி ஒரு நீர் அப்படின்றது தண்ணி அப்படினு ரொம்ப தேவப்படுது தண்ணி இல்லாம நம்மளால ஒரு உயிர் வாழ முடியாத அளவுக்கு இப்ப கட்ட இருக்கதா செய்யுது சில இடங்கள்ல்லா பாத்தோம்னா ரொம்ப ஒரு தண்ணி தட்டுப்பாடுல்லா இருக்கு அ சில இடங்கள்ல பாத்தோம்னா அதிகமா வந்து தண்ணிய வந்து வீணடிக்கிறாங்க இப்படி ஒரு சமநிலை அப்படின்றதே உலகத்துல இல்லனே சொல்லலாங்க இப்ப நீங்க என்ன நெனைக்கிறீங்க தண்ணி பத்தி
கண்டிப்பா தண்ணீர் அப்படினு சொல்லும் போது சில முக்கியமான விஷயங்கள் ருக்கு என்னன்னா மனித வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப அடிப்படை தேவை அப்படின்னா அந்த தண்ணீர் மட்டும்தா உணவு இல்லாம கூட வந்து நம்ம பல நாட்கள் வாழ முடியு ஆனா தண்ணீர் இல்லாம மனிதன் வந்து ஒரு நீண்ட நாட்கள் வந்து வாழவே முடியாது அது மட்டும் கெடையாது மனிதர்கள் மட்டும் இல்ல விலங்குகள் பறவைகள் மரெ செடி கொடி இந்த மாரி எல்லா உயிரினங்களுக்கு தண்ணீர் வந்து ரொம்பவே அவசியமானது அப்டின்னே சொல்லலா அ ஏனா நெறைய இடங்கள்ல பாத்திருக்கோ காடுகளெல்லா வந்து மழை வளம் இல்லாத தண்ணீர் இல்லாத வந்து நெறய விலங்குகள் வந்து உயிரிழந்திருக்குன்றது நம்ம கேள்விப்பட்றோப் அதனாலதா அந்த பூமியில பெரும் பகுதி வந்து தண்ணீரால வந்து சூழப்பட்டிருக்கு அதனாலதா பெரும்பாலானது உப்பு நீரா இருக்கு மனிதர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த குடிநீர் வந்து ரொம்ப குறைவா இருக்கு தண்ணீர் வீணா க்காம நம்ம பாதுகாப்பா ஆ நம்மளுடைய கடம அப்படின்றத ஒவ்வொரோருடய பொறுப்பா அந்த தண்ணீர பயன்படுத்தும் போது தினசர வாழ்க்கைக்கு வந்து தண்ணீர வந்து பலவிதமா வந்து பயன் படுத்துறோ இப்போ குடிப்பதற்கு சமை ப்பதற்கு நம்ப வந்து குளிப்பதற்கு துணி துவைப்பதற்கு இந்த மாதிரி நெறயா விஷயங்கள் விவசாயத்துக்கா இருக்கட்டு தொழிற்சாலைகள்ல மின்சாரம் உற்பத்தி செய்றதுக்கு இது எல்லாமே தண்ணி தண்ணீர் அப்டினா நெறைய விஷயங்கள் வந்து அடிக்கிட்டே போலா அந்த அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து நமக்கு உதவியா இருக்கு அப்படின்னே சொல்லலா குறிப்பா இந்த விவசாயத்த பத்தி நீங்க சொல்லுங்க
ஆமா உண்ம தாங்க இப் ப அந்த விவசாயத்துலல்லா எடுத்துகிட்டோ அப் அப்டினா தண்ணீர் அப்டின்றது ரொம்ப ஒரு முக்கியமா இருக்குன்னே சொல்லலா ஏனா வந்து ஆ இப்ப நம்ம உணவு இல்லாம கூட சில நாட்கள் சில நேரத்துல வாழ முடியும் தண்ணீ இல்லாம வாழ்க்கைவே முடியவே யாது விவசாயத்துல வந்து தண்ணீர் அப்படின்ற ரொம்ப முக்கியொ ஒரு தண்ணீர் பாய் சொல்லுங்க அந்த செடி வளர வரைக் க்கு அந்தங்க தண்ணி அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு அப் நம்ம பழைமையான ஒரு நகரங்கள் எல்லா பார்த்தோம்னா எல்லாமே ஆறுகள் கரையோரங்களதா உருவாச் ச்சுன் சொல்றாங்க இந்த தண்ணீர் எப்படி உருவாச்சு பாத்தோ அப்படின்னாலெ நதிகள்ல்லா வந்து மனுஷங்களோட வாழ்க்கையில ஒரு மையமாவே இருந்துச்சு இப்ப நீர்லே எடுத்துக்கிட்டோ அப்படின்னாவே குடிநீர் இருக்கு கடல் நீர் இருக்கு மழை நீர் இருக்கு அப்படின்னே சொல்லாம் இ குடிநீர்லாம் ரொம்பவுமே ஒரு அரிதான ஒரு விஷயொங்க பூமில நெறயா நீர் என்ன தா எவ்வளவோ பெரிய பகுதி இருந்தாலு பாதி பூமி வந்து நெ ஒரு நீரால ஒரு ஆக்கிரமிச்சு இருந்தாலும் பெகுரு பெரும்பகுதி என்ன ஆகுது உப்பு நீரா தா இருக்குது கடலாம் பாத்தோம்னா உப் தேதா அப்ப இத வந்து பெரியப் பெரிய கடகள் இருந்தும் ஏ மனுஷ ஷங்களால நேரடிய அத பயன்படுத்த முடில அது உண்மயிலே நம்மளுக்கு தெரிஞ்சாததுதா அது உப்பு வந்து அதுல அதிகமா இருக்கு அதுனாலதா வந்து ஆனா சில நாடுகள் என்ன பண் றாங்கன்னா இந்த உப்பு எல்லா நீக்கி அத வந்து குடிநீரா மாத்த முயற்சி இப்ப செஞ்சுக்கிட்டுருக் காங்க அது மட் மட்டுமில்லாம இந்த மாரி முறைகள்லா அதிகமான செலவ வந்து கொண்டு வரு அத நம்மளே கேட்டிருப்போ ஆனா அத இன்னு சில நாடுகள் வந்து அத இன்னு முயற்சியே பண்ணலங்க அதுக்கு மட்டும் இல்லாம அதற்கு அதிக ஆற்றலும் தொழில்நுட் பு தேவப்படுது அந்த மாரி உப்பு நீர வந்து மாத்தருக்கு அதனாலதா மழைநீர சேமிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஏனா மழை நீர் சேமிப்புப்பலா வந்து ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாம இதெல்லா வந்து பள்ளி காலத்திலயே நம்ம நெறயா விஷயங்களை கேட்டிருப்போ பள்ளியே படிச்சிருப்போ ஆனா மக்கள் அத முழுமையா பின்பற்றாங்களானு கேட்டாங்கன்னா அது சிலர் வந்து பின்பற்றறாங்க சிலர் வந்து அ அத வந்து பின்பற்ற மாட்டறாங்க அ நீங்க என்ன நினைக்கிறீங்க இத மழை நீர் சேமரிப்பு எல்லா வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதா இருக்கா அப்டின்டு
ஏன் அப்டின்னா மழை நீீர் சேகரிப்பதுன்றது ரொம்பவே அவசியோ நம்ம அ சில நல்ல பழக்கங்கள வந்து கடைபிடிக்கிறது வந்து முக்கியமான ஒன்றுன்னே சொல்லா நம்ம தேவையில்லாம குழாய வந்து தெறந்து விடறது தண்ணீரை வந்து சிக்கனமா பயன்படுத்தாம இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் போது அ நமக்கு வந்து நெறய தண்ணீர் வந்து வீணாகுது அதே போல இந்த மரங்களை நட்டு பாதுகாக்கறதா இருக்கட்டு ஏரி குளம் இ இது போன்ற நீர் நிலைகள் எல்லா சுத்தமா வைத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடம அப்டின்னே சொல்லலா மழை நீர் சேகரிப்பு அப்டின்றது அஹ சேகரிச்சு வச்சோ அப்டின்னா அந்த ஒவ்வொரு வீடுகள்ல வந்து அந்த மழை நீீர் திட்டம் அப்டின்றது முன்னைய காலங்கள்ல இருந்தது ஆனா இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல அது இல்ல அப்போ அந்த மழைநீர் சேகரிப்பு ஒரு வருடோ சேத்தோ அப்டின்னா பல வருடங்கள் வந்து அதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய நிலை வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம்ல இருக் அந்த அளவுக்கு உம் நீர் அப்டின்றது இந்த உலகத்துல ஒரு முக்கியமான ஒன்று அப்டினே சொல்லலா ஆ நீர் இல்ல அப்டினா அந்த உலகத்துல வந்து வாழவே முடியாது அதுனாலதா அந்த பழமொழியே இருக்கு நீர் இ ன்றி அமையாத உலகு அப்டின்ட்டு தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அ பாதுகாப்பது சரி எதிர்காலத்த வந்து பாதுகாப்பது இது எல்லாமே வந்து தண்ணீர் அப்டின்னே சொல்லல உம் அதே போல தண்ணீர் அப்டின்றது அ உயிரினங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அஹ் மனிதர்கள் விலங்கு பறவைகள் செடிகள் ஹ மரங்கள் இது எல்லாமே தண்ணீரை நம்பி மட்டும்தா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு நீர் இல்ல அப்டினா இந்த உலகத்துல இருக்கிற உயிரினங்கள் எதுவுமே இல் இல்ல அப்டினே சொல்லலா அதனாலதா பூமியில எழுபது சதவீதம் வந்து தண்ணீரால சூழப்பட்டுருக்கு அப்டின்னே சொல்றாங்க கடல் நீீர் வந்து உப்பா உப்பு வந்து அதிகம் இருப்பதுனாலதா அத நேரடியா குடிக்க முடியாது என்ற காரணத்தினால மனிதர்கள் வந்து பயன்படுத்தி கூடிய அந்த குடிநீரா இருக்கட்டு அது ரொம்பவே வந்து குறைவாருக்கு இது உண்மையான விஷயம்னு சொல்லலா ஏன் அப்டினா தண்ணீருடைய மதிப்பு வந்து ரொம்ப பெரிசு அதுனாலதா நம்ம உணர முடியுதே அது அன்றாட வாழ்க்கையில வந்து முக்கியமான பங்கு வகிக்கறது அந்த தண்ண மட்டுதா காலையில நம்ம எழுந்தக்கிறதுல இருந்து இரவு தூங்குற வரைக்குமே தண்ணீர மட்டும் அதிகமா பயன்படுத்தி கொண்டே இருக்கும் அ குடி தா இருக்கட்டு சமைப்பதா இருக்கட்டு வீடு சுத்தம் பண்றதா இருக்கட்டு துணி தொவைக்கிறதா இருக்கட்டு இந்த மாரி பல வேலைகள்ல தண்ணீர் அப்டின்றது ரொம்ப நமக்கு தேவைப்படுற ஒண்ணு அப்டினே சொல்லலா முக்கியமா அந்த தொழிற்சாலைகளுக்கு தண்ணீர் எந்த அளவுக்கு மு கே அப்டின்றத பத்தி சொல்லும்
இப் பாத்தோ அப்டினா தொழிற்சாலையில வந்து ரொம்ப ஒரு முக்கியமா இருக்கு தண்ணிர் இருக்கதாங்க செய்து இருந்தாலு பாத்தோ அப்டினா நம்ம வந்து ஆஹ் தண்ணீர் அப்டின்றது நெறய நேர வந்து தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கும் அது தொழில் துறையில வந்து ஏன் அப்டின்னா வந்து ஒரு அந்த உற்பத்தி ஆரம்பிக்கிறது வந்து அந்த உற்பத்தி முடிற வரைக்குமே இந்த இது இருக்கதா செய்யுது அது மட்டு இல்லாம ஹ் ஒரு அதிக ஆற்றலு தொழில்நுட்பமு ரொம்பவு தேவைப்படுறததா இருக்குங்க அதனால தா மழை நீரை சேமிக்கிறது அப்டின்றது ரொம்ப முக்கிய அப்டின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஆஹ் நீர் இல்லாத வாழ்க்க அப்டின்றது நெனைச்சாலே ஒரு பயமா இருக்குது குறிப்பா அந்த கோடை காலங்கள் எலாம் சில ஊர்கள் எல்லாம் பாத்தோம்னா குடிநீருக்காக மக்கள் வரிசையில நிற்கிறத நம்ம பாக்கும் போதே மனம்ல்லாம் ரொம்ப கலங்குதுங்க ஏன்னா நம்ம கூட பார்த்திருப்போ சில பெண்கள்லல்லா பல கிலோமீட்டர் எல்லா தூரம் எல்லா போய் நீர் எடுத்துட்டுலா வருவாங்க அது இப்ப இருக்கதா செய்து நம்ம எந்த பெரிய பெரு விஷயத்த வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து கெடைச்சிருது சில நேரங்கள்ல ஆனா சில நேரங்கள்ல அதோட மதிப்பு அப்டின்றது கொஞ்சோ வந்து சற்று தாமதமாதா தெரியுதுனே சொல்லா உண்மையிலேயே நீரோட சமத்துவத்தை அடையாளமா நம்ம கண்டிப்பா இருக்கணு ஆனா பல இடங்கள்ல அது கூட கிடைக்காத நிலை அப்டின்றது ஏற்படுது அதுக்கு மக்கள் தொகை அ அதிகரிக்கும் அப்டின்றது காரணமும் ஒருமே ஒரு நிலத்தடி நீரா ஆ அளவுக்கு நீர் எடுத்து போறதும் அப்டின்றதே காரணமா இருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டு இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தோ அப்டின்னா நிலத்தடி நீர் குறையறது பற்றி சமீபத்துல கூட நெறைய செய்திகா வந்திருக்கு ஒரு முறை குறைஞ்சிருச்சுன்னா அத மீண்டும் நிரப்ப பல ஆண்டுகள் ஆகுமா அப்டித்தா அதனால மரங்களை காக்குறது அப்டின்றது ரொம்ப முக்கியம் அப்டின்னு சொல்றாங்க அத மழையை மரங்களையு மழையையு ஈர்க்க செய்யற ஒரு தன்மையா இருக்கு நம்ளே நம்மக்கே தெரியல மரங்கள் எல்லா வெட்டணு அப்டின்னா நிறைய மழை அஹ் ஒரு பெய்யக்கூடிய தன்மை அப்டின்றது கொறை நீலத்தடி ஒரு நீரை வந்து பாதுகாக்க இந்த மரங்கள் அப்டின்றது ரொம்ப உதவியா இருக்கு நீங்க என்ன நெனைக்கிறீங்க இந்த மரத்தடி மரங்கள் எல்லா சேமிக்கிறது வே என்ன மாதிரி வழிகல வந்து இந்த மரங்களை சேமிக்க கெலா
கண்டிப்பா அந்த மரங்கள் வந்து நம்ம நட்டு பாதுகாக்கறது வந்து முக்கியமான ஒன்று மரங்கள் மழையை வந்து அதிகமா ஈர்க்க வந்து உதவு அப்போ மழையை வந்து அதிகமா அந்த மரங்கள் ஈர்க்கறது மூலியமா அந்த நீர்நிலைகளை வந்து உஹம் அந்த பூமியில அதிகமா வந்து நிலத்தடி நீரை வந்து ஈர்கக்கூடிய தன்மை இருக்கு அதே போல நீர்நிலைகளை வந்து நம்ம சுத்தமா வச்சிருக்கணு ஆஹ் முன்னாடி சொன்ன மாரி இந்த தொழிற்சாலைகள்ல இருந்து வர அந்த கழிவு நீரை வந்து சுத்திகரித்து அத வெளியேற்றறது வந்து ரொம்பவே அவசிய அப்டின்னே சொல்லலா அதனாலதா அஹ் இதெல்லாமே வந்து அத தனியா அகற்று போது அஹ் நமக்கு வந்துஹ நோய் நொடிகள்லா எதுவு வராம பாதுகாக்கக்க கூடியதா இருக்கு அதே போல இந்த எதிர்காலத்துல தண்ணீர் இல்லாம அஹ் உலகத்துல வந்து பெரும் ஹ் சிரமத்தை வந்து சந்திக்க வந்து நேரிடும் அப்டின்னே சொல்லலா அதனாலதா நம்ம வந்து எப்பவுமே விழிப்புணர் விழிப்புணர்வு டு செயல்படுறது வந்து ரொம்ப அவசிய ஒவ்வொரு துளி தண்ணீருமே வந்து ஒரு அஹ மதிப்புடையது அப்டின்னே சொல்லலா அத வந்து நம்ம உணரணு காரணோ என்ன அப்டின்னா நம்மளுடைய உடல் முழுவதுமே வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்து அதிகரிக்க வந்து வரு நம்ம தண்ணீர் இல்ல அப்டின்னா நம்மளுோடைய இந்த உடல் முழுவதுமே வந்து பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஏன்னா அந்த உடல்லல இருக்க பெரும் பகுதி வந்து தண்ணீரால வந்து ஆனதுதா அ பொது அதாவது தினமுமே வந்து அந்த போதுமான அளவு தண்ணீர் குடிச்சா மட்டும்தா உடல் ஆரோக்கியமா இருக்கு அப்டி இல் அப்டின்னா உடல்ல இருக்கிற அந்த நச்சு பொருட்களை வந்து வெளியேற்ற தண்ணீர் வந்து உதவுது அதே போல அந்த உடல் வெ வெப்பநிலையை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த தண்ணீர் த வந்து உதவுது அப்டின்னே சொல்லலா அந்த அளவுக்கு வந்து அஹ் இந்த நீர் அப்டின்றது அஹ் இந்த பூமிக்கு செரி அஹ் நம்மளுடைய உடலுக்கு செரி அஹ் சுற்றுச்சூழலுக்கு செரி இது எல்லாமே பாதுகாக்கக்க கூடியது அப்டின்னே சொல்லலா நன்றி வணக்கம்
நன்றி
ஆ